ஆ
ஆ சொல்றா அது வெச்சுனா
னது
டேய் ஒரு சரத்குமார் ஒரு படத்துல ஒரு பா வருண்டா வர வந்து பணக்கார்னா இரு ப்பா ஆனா வந்து குடிச வீட்ல தா இருப்பா பார்ரா
ம் சேர் தெர்ல எனக்கு நா சரத் குமார் படமே பாத்ததில்ல சூர்ய வம்சம் தவர வேற எதுவு பாத்ததில்ல
ம் அந்த பாட்டு செமயா இருக்கு ஒரு காலத்லா அதுக்கப்றோ அது வந்து ஒரு மார்க்கமான பாட்டு அதுலுன் ஆமா
என்ன பாட்டு
அது கொஞ்சோ ரொமண்டிக்கான பாட்றா அது அப்றோ என்ன நெனச்ச அதுக்கப்றோ அதுல இருந்து அதே இதுக்குள்ளயே வந்துச்சு அதே டோன்லயே வர ஆரம்பிச்சிச்சு அப்டியே போயிட்டுருந்துது
ஜாலியா பாட்டு கேட்னு இருந்துருகீங்க தொல்ல இல்லாம
இல்ல
அப்டி தான இருந்தீங்க
மா இல்லங் மேடம்
நானா இருந்தா ஏதாச்சு நசநசனு பேசினே ஒக்காந்துருப்பே
நீ இருந்தா பாட்டுக்கு வேலயே கெடையாது அது தெரியுமா
போது போது
ம் பார்ட்டிய ரீப்ளேஸ் பண்ற நீ
ம் ம் சொல்வீங்க ஏ சொல் மாட்டீங்க
ம்
இது வேற பீச்சும் வேற ரெடி பண்ணே
பீஜியமா
ஆ அந்த இப்போ ஃப்ரெஷர்ஸ் டே வருதுல
ஆ
அதுக்கு பீஜியம் டவுன்லோட் பண்ணே ரெடி பண்ணேன்றே பாரு டவுன்லோட் பண்ணே
ஆ ஏ
ஒரு நாலஞ்சு ஒரு ஏழு பீஜியம்மாச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பே
எதுக்குகா
பாக்கிரவுண்ட்ல பிளே பண்ணுறதுக்கு கேம் விளையாடம்போது
ம் ம் முன்னெல்லாம் அந்த பாட்டு செம்ம ரெண்டு தெரியுமா அந்த கேரளா கேர்ல்ஸு ஆடுவாங்க தெரியுமா அந்த பதினெட்டு வயது அந்த டிஜேலா வரு பாரு டிஜே குட்டே
தெர்லியே
அப்போனா ஒரு ம் நீ நைன்த் நீ செவன்த் சிக்ஸ்த் படிக்கும் போது
அப்புறோ நா ரொம்ப நல்ல பொண்ணு ஃபோன்லா அவளோ பார்க்க மாட்டே
ஆ அப்ப ஆனா அதுதா ட்ரெண் ட்ரெண்டு ட்ரெண்டு
நா இந்த கொரோனாலருந்து தா எனக்கு ஃபோனே நா அதிகமாக நோண்ட ஆரம்பிச்சேனே
ம் ம் ம் அப்போ நா வந்து ஒரு நைன்த்து படிக்கும்போது டென்த்து லெவன்த்து ஆ டென் த்து லெவல்த்து படிக்கும் போது நெனைக்கிரே தெர்ல அது அப்றோ வந்து நா ஒரு ரிங்ஸ் அம்ச்சுட்டே தெரியுமா ஒரு ரெட் க ப்ளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்னு ஒரு அக்கா கண்ணடி போட்னு ஆடுவாங்க பாரு
ஞாபகல்லயே
ரீல்ஸ் அமிச்சே பாத்தீங்கனா அப்ப லூடா அதெல்லா பாத்துனுருப்போடா அந்த ரீல்ஸ் லா வன்ட்டு
ஆமா மாமா
ம் அந்த கானா சாங் தா சொன்ன பாரு ஏ அதல்லா செம டிரெண்ட்ரா இந்த சாங்னே இல்ல அவங்களே ட்ரெண்டு் அந்த பாட்டே ட்ரெண்டு
கியா நா வந்து என்னோட ஃபேஸ்க்கு இது அதுலருந்து பட்டர்பிளை கட் ஆஃப்ல லாங் லேயர் கட் பண்ணா நல்லா இருக்குமா
ம்
அதனால நா பண்ண போறே எனக்கு அதா பண்ண முடிது
அதிகமா பேசிட்டு இருக்காம அப்புரோ வந்து சீக்கிரமா நைட்டு தூங்கன வச்சுக்கயே முடி வந்து அவளோ சீக்கிரோ இதுவாகாது தூங்கணுடா முடிக்கு தேவ தூக்கம் வந்து சொன்னா அது முடி கொட்டாது தூங்கலன்னா அப்புறோ வந்து செரியா சாப்பிலன்னா
அது ஓகே தா எனக்கு ஃபஸ்ட்டு நா ஹேர் கட் பண்ணனு என்னோட ஹேரை மாத்தணு எனக்கு
ம் ம்
நா ஃப்ரீ ஹேர் விட்டாலு எனக்கு முடி கொட்டாம இருக்கணு
அதுக்கு தான்டா சொல்றே கரெக்டா ஒரு டைம் கீப் பண்ணு ஓகே வா பன்சுவாலிடி நீ நில் டென்நோ கிளாக்கா டென்நோ கிளாக் ஃபைனல் பண்ணிட்டு கரெக்டா தூங்கணு அதே மாரி காலையா எழுந்து பண்ணு ஒழுங்கா சாப்பிடு வயித்துக்கு ஓகேவா கண்டத சாப்பிடுறது முதல்ல நிறுத்தனு
ஃபஸ்ட்டு அதை போய் விசாரிக்கணு எவ்வளோ அந்த பட்டர்ஃப்ளை கட்டு லாங் லேயர் கட்டுலா எவ்வளோண்டு
ம்
ஏங்க எங் காலேஜ்ல ட்ரெஸ் கோடு இருக்கு அதா டென்ஷா ஆவுது
ஏ என்னாச்சு
ஏ ஷால் போட்னு பின் பண்ணின் போணு வெறுப் பேத்தறாங்க
லேடீஸ் காலேஜ்க்கே இவ்ளோ இருக்கா
ஆ லேடிஸ் காலேஜ்ல எதுக்கு டிரெஸ் கோடு சொல்லு
அதுதா
அத்தனைக்கு வந்து பின் பண்ணும்மா
உ உம்
அதுக்கப்புறோ வந்து எங்க காலேஜ்ல புது ரூல்ஸ் வந்துருச்சு இப்ப உன்னொரு டிபார்ட்மெண்ட் பசங்க கூட பேச கூடாதா
கேல்ஸ் கிட்ட கூ
கேம்பஸ்க்கு வெளியில தா எதா இர்ந்தாலு வச்சுக்கனும்மா கேம்பஸ்க்குள்ள வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கே வேற டிபார்ட்மெண்ட்ல பேய் உட்காறது அந்த பசங்க கிட்ட பேஸ்றது அத எல்லா எதுமே இருக்க கூடா தா
டேய் பசங்க காலேஜ் கோயட்லயே இதெல்லா இருக்காற்துறா
ரொம்ப பண்றாங்க செம டென்ஷனா ஆவுது
உம் உம் உம்
இது உட்காந்து அன்னைக்கு ஃப்ரேயர்ல சொல்லின் இருக்கு பிரின்சிபெல்
அது ஸ்கூல்லா அப்டிதா இருக்கு புரிதா நம்ம தா அனுசரிச்சு
கூல் தா
உம் வேல் டெக்கே பரவாயில்லடா
உம் பரவாற தா நெஜம்தா
உம்
செ நா இது எம் எஸ் சி வந்து வேல் டேக்ல்ல போட்றே
ஏ வேணா வேணா
யா வேணா வேணா
உம் ஹூ வாழ்க்கைய கேடுத்தூற கூடாதுடா
ஏ எம் எஸ் சி நா வேல்டேக்குல போட்றே டிரெஸ் கோட் கெடையாது இல்ல ஓங் காலேஜில
இருந்தாலு வேணான்டா
யான் சொல்லு
உம் ஏ எம் எஸ் சி லா போட்றதுக்கு வந்து எவ்ளோ தெரியுமா ஆவு ஒன்ற லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஆவு செம்மூக்கு
பாம்போ பாத்துக்ல்லா
டேய் ஆமாண்டா ஒன்ற லட்ச ரூவா ஆகுண்டா செகண்ட் டிகிரி எல்லா மெயின் டிகிரி போட்ன்ணுனா அதிகோ
உம் பாத்துக்குல்லா ஓட்டு
உம் நீங் என்ன பண்றன்னா எம் எஸ் சி வந்து கரஸ்ல போடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி
உம் கரஸ்ல்லனா எவ்ளோ
கரஸ்ல எல்லா கம்மிதா எனக் இப்போ வந்து ஒரு செம்மூக்கு பத்தாயிற ரூவா
எனக் கரஸ்ல போட்டாலு கரசுன்னு சொல்லிட்டு எனக்கு வரக்கூடாது
கரஸ் டே கரஸ் காலேஜ் போட்றது அதுக்கெல்லா இதுவே இல்லடா அது ஒரு டிகிரி டா ஒனக்கு கில்லு இருந்துச்சுன்னா நீ அது உனக்கு ஒரு இது மாரிடா அவ்ளோதா
அதுல்ல இப்ப நா கரஸ்சுல நா போட்டுருவே ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப வரு தெரியுமா
அம்மா
இப்ப டிகிரி சட்விகேட் வரமோது அதுல கரஸ் அப்டின்னு சொல்ட்டு போட்டுவ தருவாங்கள
அதனால என்ன ஆகுமா
அதுனால வேல்யூவே கிடையாது அந்த டிகிரி எங்க அண்ணா படிக்கிறாரு
ஆ
அ அதே மாரி அவர் வந்து என் அம்மா தா சம்திங் ஏதோ பண்ணுறாரு
ஆ
ஆ முப்பதாயிரம் ஃபீஸ் போல
ம்
ஆ ஆனால வந்து அஞ்சாயிரம் எதுக்குன்னா வந்து முப்பத்தஞ்சாயிரம் மொத் தோ அன்சாரொ எதுக்குனா வந்து வந்து இந்த மாதிரி கரரஸ்ல தா படிக்கிறார் பட் ஆனா அவங்க கரரசுன்னு போட்டு தர மாட்டாங்க இந்த மாரி நார்மலா முடிப்பாங்க தெரியுமா
ஆமா
ஐ மீன் படிச்சு முடிக்கிற மாரி அந்த மாதிரிதான் எது எ டிகிரி தருவாங்களாம்
ம்
அந்த மாரி தா எனக்கு வேணும் நா அவுங்கிட்ட கேட்டேன் பாபொ
நீங்க பாத்தா
ஆ
இப்ப கரஸ்னால எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எழுத போறதுல ஆஃப்லைன் எக்ஸாம் தான்டா
ஆஃப்லைன் எக்ஸாம் தா ஆனாலும் நம்மளுக்கு டிகிரி வரும்போது அப்படி தான வரும்
காலேஜ் தா போகமாட்ட புரியுதா
எனக்கு புரியது லூசு கரஸ்னா என்னனு
டேய் எவ்வளோ பேரு கரஸ்ல தாண்டா பண்ணுவாங்களே செகண்ட் டிகிரி எல்லாம் வந்து காலேஜே போக மாட்டாங்கடா
எங்க அண்ணாவும் அதே மாரி தான் பண்ணுறாரு காலேஜ் போல வெறும் எக்ஸாம் மட்டும் போய் அட்டென் பண்ணிட்டு வராரு
ம்
ஆனாலும் அவருக்கு டிகிரி வரும்போது கரசுன் சொல்லிட்டு வராதுன்னு நா சொல்றேன் புரியுதா இல்லையா
உம் உம் இப்ப அ அத அதால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமாமா கரஸ்னு வந்தா
அந்த டிகிரி நீ இப்பேய் சப்போஸ் வேலை காட்டும் போது எம் எஸ் சி முடிச்சிருக்கேன் கரஸ்ல தா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா உனக்கு வேல்யூ கிடையாதான்
ஏன் ஏ எதனால வேல்யூ கிடையாதா
கரஸ்ல தான பண்ற பண்ண டெய்லியும் போய் அட்டன் பண்ணி பண்றது வேற இல்ல ஆ சும்மாப்பெய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றது வேறல
ஆமா எக்ஸாம் எழுதுதான பாஸ் தண்டா ஆரும் பாஸ் பண்ணிதானே கிளியர் பண்ணி வைக்கிறோம்
எதா இருந்தாலும் சொல்றேன் வேல்யூ கிடையாது அதுக்கு அவ்வளோ
உம் அப்ப நா போட்றேங்க
உம் போடு பாத்துக்கலாம் இல்ல அந்தா அண்ணா கிட்ட அந்த காலேஜ் என்னன்ன விசாரிக்கவ அதுப்ப அந்த காலேஜ்ல் போடுறியா
ம் சேர் வேணா வேணா
ஏ கேக்குற
ஏ ஆமா நா இது உள்ள வாங்குனோன்ட்டா இத
எப்போ போனா
அன்னைக்கு போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிந்தோனே அது ஐநூத்தி தொண்ணூ ரூபா
நா அந்த அக்கா கிட்ட மெட்டீரியல்ஸ் என்னென்ன படிக்கிறாங்கன்னு கேட்டது திருப்பி மெசேஜ் பண்ணா அவங்கள வெயிட்மா அப்டின்ட்டு ரிப்ளை பண்ணாங்க இன்னு பண்ணவே இல்ல
ம்
ஏந்தா இப்டி இருக்காங்கன்னே தெரில
ம்
நா அது பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு அண்ணே அக்கா மெட்டீரியல் தான அப்டின்ட்டு கேக்குறதுக்காக சரி ஆனா அந்த புக்கு கடேல சேத்து போட்டு விடலாம்ல அதுக்காக கேட்டே
ம்
ஆ வெயிட் மா அப்டின்னு சொன்னாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி விட்டே எதுவுமே வரல இது வரைக்குமே என்னாடா ஒரு ஃபைவ் மினிட்சா கால் அப்ப நீ என்னென்ன புக்குன்னு கேட்டா போதுன்டா
ம்
அத கேக்குறதுக்கு என்னான்னு தெர்ல
ஓ
எத பாத்துக்கலா ஓகேவா
ம் ம் ம்
ம் என்ன சவுண்டு கம்மி ஆயிட்டே போது
ஆ சோ இது அங்க மட்டு இல்லடா எங்க இது இது பண்ணாலுமே வந்து அத சொல்ல மாட்டாங்க எதுவு இதுவு பண்ண மாட்டாங்கடா
இல்ல ஆம் இது ரொம்பவே ப்ராசஸ் ஆ இருந்தாலு பரவால்ல சார் நம்மளுக்காக செய்யிறதுக்கு யோசிக்கலா யாரோ ஒருத்தவங்காக இத செய்யணு சொல்லிட்டு ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான
அது கரெக்ட் தா அது எல்லாரல்லா செய்ய மாட்டாங்கடா எதுவா இருந்தாலு வந்து
எல்லாத்தையு நம்ம விழுந்து விழுந்து செய்றோமா அது நம்மளுக்கு செய்யறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது
ஆமா அவங்களே எல்லாரு சொல்றேன்னே எல்லா வந்து சுயநலோ புரியுதா அவங்க வரைக்குந்தா பாப்பாங்களே ம் அவங்க கதேலல்லா நம்ம கரெக்டா இருப்பாங்க நம்ம வந்துதா நம் மதா அவங்கள பத்தி யோசின்னு இருப்போ ம்